ஹலோ ஹலோ ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்பிடிருக்கீங்க ரொம்ப பிசியா இருக்கீங்க போல கால்சே எடுக்க மாட் சொல்லுங்க
இல்லைங்க ஷிப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு பேசாம படுத்துருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்களா
அதான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சேன்
என்ன சாப்பாடு
அன்னைத்தியா இன்னைக்கு வந்துட்டு ஒண்ணும் இல்லை ஜாஸ்தியா காலைல இட்லியும் கத்தைக்காய கொஸ்தும் செஞ்சாங்க
கத்தரிக்கா கொஸ்தா
ஆஹ் ந மா
அப்படின்னா
இட்லிக்கு தொட்டுக்க நீங்களாம் ட்ரை பண்ணதில அந்த மாதிரிலாம் சாப்பிட்டது இல்ல
இல்லையே
அவங்களுக்கு பிடிக்குமானு தெரிய ஆனா கத்திரிக்காய் புடிக்கும்ன்றவங்க சாப்பிடுவாங்க
ம்ம் எப்படி பண்றது கத்தரிக்கா பேஸ்தோ
அஹ் ஆம்மா அது ஒண்ணு நேச்சுரலா தான் இருக்கு தன் இருப்பாங்க ஆ வெங்காயம் தக்காளி கத்திரிக்கா மூணு நோ ஆ ஒரு பத்து நிமிஷம் அதல தண்ணில வேகவை ட்டு குலைவாயிடும் நல்லா
ம்ம்
எல்லாமே கடந்த மாதிரி ஆயிடும் எதுவுமே இருக்கத்த தட தடன்ன கடைஞ்ச மாதிரி இருக்கு கோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பவுடர் போடுவாங்
உம் என்ன பவுடர்
அ ஒரு நா ம்மல் வானல்ல இருந்துட்டு உ மல்லி அப்புறொ மல்லி இன்னு அந்த குண்டு குண்டா இருக்குல்ல
தெரியும் தெரியும் உம்
ஆஹ் மிளகு அப் அப்றொ வந்துட்டு சீரகம் ஒரே ஒரு காஞ்சமொளக் கா அரிசி ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா லைட்டா வதக்கிட்டு பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடர் கொட்டி ப்பு உப்பு போட் புட்டு செய்வாங்க அவ்வளோதான்
அவ்ளோதானா பிரிப்பரேஷனே அவ்ளோதானா
ஆஹ்
நல்லா இருக்குமா
கு கொஞ்சோ ஏதோ சவுனிக் கேக்குற மாரி கொஞ்சு தனியா வரீங்களா
ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே
அப்படிதான்க்கும் வேணா சாப்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு வேணா பாக்கலா
உம் கண்டிப்பா
ஆஹ் நீங்க என்ன சாப்டீங்க
நான் இங்க என்ன சாப்ட்டேன் அதுவே மறந்துருச்சே ஹ்ம் ஹ்ம் சாப்பாடும் தக்காளி கொழம்பு தக்காளி கொழந்து அவ்ளோ தா
இங்க வெயில் வேற அதிகமா அடிக்குதா
ஆமா
சோ தயிர் தா இனிமே சாப்பட்ணுன் நெனைக்கறே
தொட்டுட்டுக்க இல்லாம சாப்டுவீங்களா நா தொடுக்க இல்லாம சாப்டவே மாட்
அது எப்படித்தா தொட்டுக்கில்லாம சாப்பிட முடியுங்க எனக்கு தொட்டுக்கில்லாம சாப்டவே புடிக்காது
அப்டி என்ன சாப்ட்டீங்க தக்காளி கொழம்புக்கு
இன்னைக்கு மாம்பழோ இருந்ச்சு
ஆ ஆனா என்னதா இருந்தாலு பொரியல் செஞ்சு சாப் பற மாரி இருக்காதுல்ல
உம் ம் அம்மா என்ன பண்றாங்க
மாம்பழ சீசன்னால மாம்ப அவ்ளோ நல்லா கெடைக்குதல்லாம்
பிரச்சனை இல்ல அங்கிட்டு
ஆ ஏன்னா இப்ப சம்மர் தானே எல்லா எடத்துலுமே கெடைக்கும்ல
உம்ம்
உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப சாப்பிடுவீங்களா வெஜ் சாப்பிடுவீங்களா
நான்வெஜ் தா எப்பயுமே ஆல்வேஸ் ஃபேவரட் சிக்கன்
சிக்கன் ரொம்ப சாப்புட கூடாதுன்னு சொல்லுவாங்க
நம்மென்னா தெனமுமா சாப்டுட்டு இருக்கோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான சாப்பிடுவோ சோ அதுல பிரச்சன எதுவு வராதுன்னு நெனைக்கிறே என்ன இந்த வெயில் காலத்துக்கு சொன்ன மாரி சிக்கன் அதிக சேத்திக் கூடாது தா பட் என்னா பண்றது பழகிருச்சே
ஆ ஆகும் எப்டின்னா நம்ம எண்ண பொருள அதிகமா சாப்பிடாம இருந்தாலே ஒடம்பெல்லா நல்லா இருக்குனு சொல்லுவாங்க
என்ன ஆயில் ஐட்டம்ஸ்
உம்ம் அதுல வந்து கொலஸ் ட்ரோல் எல்லாமே நமக்கு வருது
உம் உம்
ம்ம்
அப்டியே யோசிச்சு யோசிச்சு சாப்டுட்டு இருக்க முடியுமா சா ஏங்க
ஆ உம்
உம்
இதெல்லா நல்லா இல்லன்னா ஹெல்தி ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாம்ல
ஹெல்தி ஜூஸஸ் ஆ ஹெல்தி ஜூஸ்னா இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாரி முளான் பழொ
நா நட்சுந்த சாப்பிடலாம்ல அதெல்லா ரெகுலராவே யூஸ் பண்ணிக்லா
நட்ஸு ஊற வச்சு
உஹ்
ட்ரை பண்ணனு
நட்ஸூ அப்புறோ அந்த தர்பூச் ணி வெத அப்புறோ நல்றி வெதை
உம் உம் உம்
இதுலது எல்லாமே நைட்டே ஊர வெச்சு சாப்பிடலா நட்ஸ் ஓட
பண்ணனு பண்ணனு
உம்
நீங்க நல்லா ஹெல்த்தியாத்தா சாப்டுவீங்க போலயே
அப்புட்லா இல்ல இப்பதா கொஞ்ச கொஞ்ச மாரி இருக்கே முன்னால்லா இது சொல்றது மட்டன்னா ஸ்கூல் படிக்கிறப் பலா மாட்டனு அதுல தொட மாட்டேன் சொல்லுவ வெறு சிக்கன் தா சாப்டுவே காய்கறி குடுத்தாலு சாப்ட மாட் டே கீரலா வச்சா சாப்டவே மாட்டே அப்றோ ஒரு டுவெல்த்துல இருந்துட்டு கொஞ்ச ஒடம்பு சரியில்லாம ஆச்சு அப்பைல இருந்து கொஞ்ச மாத்துனது அப்றோ தா எல்லாமே கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்கிட்டே அது வர சுத்தமா இருக்கவே மாட்டே
ஆமா உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரிய்மா
உம் தெரியு அதுக்கு மேல எங்க வீட்ல மட்டன் வச்சாங்கனா அப்போலா நா வந்துட்டு ரச தா ஊத்தி சாப்பிடுவே
புடிக்காதோ
ஆஹா இப் இப்டி இப்டி கூட தொடன் தொடவே மாட்டே எவ்ளோ சொன்னாலு தொடவே மாட் டே ஒரு படத்துல பாத்திருக்கீங்களா ஆஹ் அடிப் பாங்கல்ல
உம்
அந்த மாதிரி கததா நடக் குது எங்க வீட்ல ஈரல் சாப் சுடலா அப்டின் சொல்லிட்டு
உம் கரெக்ட் கரெக்ட் அந்த படத்த நானு பாத்துருக் கே அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு
ஆமா மனதை விட்டு வானா ஃபர்ஸ்ட்லா எனக்கு பிரியாணி செய்யலா வராது அப்றந்தா ஆஹ் இப்ப கொத்துக்ட்டே என்னனா அப்பலா செய்ய சொன்னா தக்காளி சாத மாரியே செஞ்சிருவே அப்ற வந்துட்டு ஒரு முஸ்லிம் வீட் சொல்றே முஸ்லிம் வீட்ல சொன் சொன்னாங்க அத மாரி ட்ரை பண்ண அப்ற நல்லா இருந்ச்சு அதுக்கப்றோ டைமே இந்தது ஹா அக்கா இருந்துட்டு வீட்லயே பிரியாணி போடறா அர பச்சை செஞ்சா டேஸ்ட் இருக்கும் ஆஹ் அப்டின்னு சொல்லிட்டு பிரியாணி பவுடர் அரச்சு வச்சுக்க சொன்னாங்க
ஹ்ம் ஹ்ம்
உம்
ச அவங்க எல்லாமே ஃப்ரஷ்ஷா தான ப்ரிப்பர் பண்ணி பண்ணுவாங்க ரெடிமேட்லாம் வாங்க மாட்டாங்க கடையில் போய் கரெக்ட்டா
எங்க அக்காவா
ஆஹா இது அந்த முஸ்லீம் சொன்னீங்கல்ல
பாக்கெட் பவுடரு தான போடுவாங்க
பண்றாங்களா உங்கள
ஆஹ் ஆனா எங்க அக்கா வீட்டுல ஃப்ரெஷ்ஷாவே தா செய்வாங்க எது செஞ்சாலு இட்லி தோச அரைக் இருந்தா கூட ரெண் ரெண்டு நாள் தா வச்சிப்பாங்க இன்னைக் அரை ச்சாங்கன்னா நாளைக் ஒரு நாள் தா அவ்ளோதா அதோடு சின்ன தம் பிலா இருப்பா ஸ்கூலு அவுனுக்கு வந்துட் டு இட்லி ஏதாவுதுனா வச்சுக்கோங்கள அப்பப்ப இன் இன்ஸ்டன்ட்டா அரைப்போ மீ க்ஸிலா கொஞ்சோண்டா அரைச்சு ஊத்திப்பாங்கல்ல ஒரு அந்த மாரிதா போடுவாங்க அவ்னுக்குள்ள பழசே ஊட்ட மாட்டாங்க
பிரஷவ் பண்ற வேலையே கெடையது ம்
உங்க கிட்டா ஹெல்த்தி இருக்காது அப்டின் சொல்லிட்டு அப்பப்ப என்னா கொஞ்சந் தான நம்ம பண்ண போறோ அது கொஞ்ச கொஞ்ச நைட்டு ஊற வச்சா காலல அப்படியே அரைச்சு ஊத்லா
உம் கரெக்ட் தா
அந்த மாதிரி செய்வாங்க
உம் ஷாட்டா பிரியாணி பண்றது எப்பிடின்னு சொல்லி குடு பாப்போ
ஷாட்டா
ஆமா ரொம்ப ஷாட்டா
எண்ணெ ஊத்திட்டு வெங்காய ஃபஸ்ட்டு பச்சை பட்டைக்கிராம்பு போடுவாங்கள பச்ச மொளகா வந்துட்டு போட்டுட்டு வெங்காய ப்ரௌனிஷா ஆனதுக்கு அப்புறந்தா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணு அப்புற சிக்கனும் பு புதினா கொத்த மல்லி தல அப்புறம் தயிர் எலுமச்சப் பலம் போட்டு அதுக்கப்புறம் என்னிட்டு தண்ணி ஊத்தி அரிசி தனி மிளகாத்தூள் கலர் பவுடர் அவ்வளதான் உப் உப்பு போட்டுப்பாங்க
கலர் பவுடர்ருமா போடணும்
நீன போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கும்ல்ல ஏன்னா சில டைம் இருக்கு அதுல டிம்மதுன்னா ஒரு மாதறி இருக்கும்ல்ல அத போட்டுட்டு பாதி கொஞ்சம் வெந்தது இப்ப இந்த மாதிரி இருக்கப்ப நெய் ஊத்தி நல்லா கிண்டி விட் ட்டு தம் போட்டு எறக்கிடுவாங்க
அது எப்படி நம்ம வீட்டுல செய்யும்போது எப்படி தம் போடுறது கொஞ்சோம்
இது ஒன்னும் இல்லையே அஹ் அது வெச் உ ஒரு பேப்பர் ஒரு துணி போட்டு மேல அத வெச்சிடுவோமா வெச்சுட்டு கொடம் ஏதாவது இருக்கும்ல்ல வெயிட்டு தண்ணி அததுத்து கி வெச்சாலே போதும்
ஓ அந்த நீர்ராவியிலேயே அது வெந் துரும்
ஆஹ் மையல கொடத்துலேயே நம்ம நறைய போய்டிட்டு வெச்சிருக்கோம்ள
ஆமா கரெக்ட் தானா ஆவிய வெளியே போக ல உம் உம்
சொன்ன மாரி
உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா
உம்
அதுக்குதான் கேட்ட ஷாட்டா பண்ணி பாக்கணும் யூடியூப்ல பாத்தன்னா ட்ரை பண்ணுங்களா
ஆனா யூடியூப்ல பாக்குறப்ப நல்லா இருக்கு நம்ம பண்ணாலு ஒழுங்கா வேலைமாட்டேங்குது
ஆமா சொன்ன மாதிரி
உஹம் எனக்கு ஒரு கால் வருது நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா
ஆஹ் ஓகேங்க பாய் ஹ